ஹலோ ஹலோ ப்ரோ மாலை வணக்கம்
மாலை வணக்கம் ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மாதா இருக்கே ப்ரோ
ம் என்ன ஒர்க் ப்ரோ உங்களுக்கு
என்ன ப்ரோ
என்னா ஊரு ப்ரோ
ப்ரோ அன்னைக்கே அவங்கள்ட்ட சொன்னம்ல ப்ரோ
ப்ரோ அன்னைக்கி பேசுனமே நீங்க தான ப்ரோ
ஆமா ப்ரோ என்ன ப்ரோ அதுக்குல்லயு மறந்துட்டியா ப்ரோ நா கூட ஞா
ஆமா என்ன ப்ரோ
என்ன ப்ரோ காலேஜ்ல்லா காலேஜ்ல்லா எப்டி போயிட்டு வந்தாச்சா ப்ரோ
காலேஜ் எல்லா போயிட்டு வந்தாச்சி ப்ரோ அது சூப்பரா இருக்கும் ப்ரோ
என்ன ப்ரோ
நல்லா இருக்கு ப்ரோ போயிட்டு கால்ல பத்து மணிக்கு போயிட்டு ஒ ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்குல்லா வுட்ருவாங்க
ஆ சொன்னீங்கல்ல அன்னிக்கி
ம் இது உங்களுக்கு என்ன ப்ரோ
இன்னிக்கி போனீங்ளா காலேஜ்க்கு
ஆ இன்னிக்கி இன்னிக்கி போயிட்டு வந்ட்டே ப்ரோ இப்பதா ப்ரோ வந்தே
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க
ஊர்ல தா இருக்கே ப்ரோ
ஊர்லதா இருக்கீங்களா ப்ரோ
ஆமா
எப்டி போய்ட்ருக்கு அங்க
என்ன ப்ரோ
எப்டி ப்ரோ போய் போய்ட்ருக்கு
வேகமா தா போது ப்ரோ டைம்மா டக்கு டக்குன்தா போகுது ப்ரோ
எப்டிதா ஓடுதுன்னே தெரில ப்ரோ ஒரு நாள் சல்லுன்னு போய்ருது ப்ரோ
ஆமா ப்ரோ முடிச்சிட்டு எங்க போறீங்க ப்ரோ வேலைக்கி
வேலைக்கி அதா ப்ரோ ஏதாச்சு பிசினஸூ வேற ஏதாச்சு வேலை வேற வெளில எங்கயாச்சு போலான்னு இருக்கே ப்ரோ
சேரிங்க ப்ரோ சேரி ப்ரோ
ம்
உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என்ன பண்றாங்க ப்ரோ
ஃப்ரெண்ட்ஸ்லா இங்க உக்காந்துருக்காங்க ப்ரோ
வெளையாட்டா ப்ரோ கிரிக்கெட்டா
கிரிக்கெட் இல்ல ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வாலிபால் ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
எல்லா வாலிபால் விளாண்ட்ருக்காங்க
ஆ
ஆ அதா ப்ரோ
நீங்க என்ன ப்ரோ வெள்ளாட போறீங்ளா
ஆ ஹா நம்மளுக்கு வாலிபால் அவ்ளோ இதா விளாட தெரியாது ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ நா அதா நா ஒரு தடவ விளாண்ட ப்ரோ கையில ஆ கொஞ்ச வ்ளாண்டே இல்ல அப்பதா புதுசா வ்ளாண்ட ப்ரோ ஆ ரெண்டு மே ட்ச்சு மூணு மேட்ச் நல்லாதா வ்ளான்ட ப்ரோ அடுத்து ஒரு மேட்சு எப்டின்னு தெரில கை வேற மாரி வெச் டே கையிலே அடிச்சிட்டு ப்ரோ ஒரு மாரி வீங்கிட்டு
அம்ப்ரோ எனக்கொர்த அங்கெருந்து அடிச்சா பாருங்க ப்ரோ எம்பி பந்து மண்டைலே அடிச்சுட்டு ப்ரோ
அதோட நிப்பாட்டிடியோ ப்ரோ
அதோட நிப்பாட்டி ட ப்ரோ உக்காண்ட ப்ரோ நமக்கு செட்டாவாது ப்ரோ க்கு வாலி வாலிபாலு
அதேதா ப்ரோ நானு அதா ஒரு அடி அடிச்சேன்ல அந்த அன்னிக்கு அடிச்ச அடி இது வர நா வாலிபாலே விளா போ போவே மாட்டே ப்ரோ விளாட
ம் எதுவு ப பசங்க ஒண்டியு எல்லா விளயாடுவாங்க பாத்துட்டு உக்காந்துருப்பே
அதேதா ப்ரோ
ஹ இல்லனா கி கிரிக்கெட் வ்ளாடுவோ ப்ரோ
ம் ம்
வாலிபால் லா சுத்தமா ஆவே ஆவாது ப்ரோ அது பக்கமே போமாட்ட ப்ரோ
அம் ப்ரோ கைய கால ஒடிச்சுவுட்டாங்கன்னா போச்சு ப்ரோ
போச்சி அதோட முடிஞ்சிட்டு அடிக்கிறானுங்க மண்டு மண்ணு அவிய்ங்க எல்லா பில்லாரானே தெர்ல ப்ரோ எம்பி எம்பி அடிக்கிறானுவ பந்து எப்டி வந்தாலு எடுக்குறானுவ ப்ரோ நம்ம என்னாதா பந்து எடுக்கோனு நென்ச்சி போயி விளாண்டாலும் அது என்ன பு ஒன்னும் பந்து தொடய முடிய மாட்டங்குது ப்ரோ
ஆமா ப்ரோ கிரிக்கெட்ல என்ன டீம் ப்ரோ நீங்க
ப கிரிக்கெட்ல வந்து சி எஸ் கே தா ப்ரோ
சி எஸ் கே வா ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ எம்ம எம் ஐ எம் ஐ ப்ரோ
எம் ஐ யா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஓகே ப்ரோ ராகுல் ப்ரோ ம் அப்றம் உங்கவுங்க ஃப்ரெண்ஸ்ஸெல்லா ன்னா பண்றாங்க
ஃபிரெண்ட்ஸ் எல்லா காலேஜிகி கிட்டாங்க ப்ரோ
காலேஜி விட்டாங்களா ப்ரோ நீங்க மட்டுதா இருக்கீங்ளா
ஆமா ஆமா எல்லாரு பேயிட்டாங்க ப்ரோ பாதி பேரு பேயிட்டானுங்க இன்னு பாதி பேரு போகல ப்ரோ
ஒரே அல்பா இருக்குமே ப்ரோ வீட்
அ ஆமா ப்ரோ எரிச்சலா தா இருக்கு அங்க போனா இதா அ இ ப எட்டு ப்ரீடு ப்ரோ ஒவ்வொரு ப்ரீடு ஒவ்வொரு ப்ரீடு‌ ஒவ்வொரு மண் நேரோ ப்ரோ கடுப்பா இருக்கு ப்ரோ அறுத்துருவாங்க ப்ரோ தலயி தொங்கவுட்ட மார்ருக்கு ப்ரோ
அ ஒரு மண் நேரோ எ வந்து ஒ ரெண் டு மாசோ மண்ணு குழு இருக்கு ஒரு பிரீடு எப்போ முடியுது எப் எப்ப முடியுது எப்ப முடியுதுன்னு உக்காந்துகிட்டு ருக்கிறதுக்கு நாலா ப்ரோ
ப்ரோ இங்கெல்லா ஒரு மண் நேரோ ஒரு பிரீடு எப்டி இருக்கும் ப்ரோ பாத்துக்கோங்க
நாலா ஒரு அடத்துலே உக்கார முடியாது ப்ரோ என்னா பண்ணே தெரியாது ப்ரோ இதுக்காகவே சார்ட்ட பேயிட்டு கேக்றது அங்க போறது
ம்
இல்லன்னா க காலேஜ் செல பீரீடுகள காலேஜ் கட் அடிச்சிட்டுருப்போ மதியங்கனமே வூட்டுக்கு ஓடி வந்துருவோ பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு பதினோரு மணிக்குலா
ம் ம்
ம் ஏது ஆவே ஆவாது உக்காந்துட்ருக்
அதாம் ப்ரோ எரிச்சலா இருக்கு லீவ் அப் லீவ் போடவேல்ல அவ்ளவா த மொதவே மொதமே மொதல்லே லீவ் அடிச்சிருவா அப்டின் சொல்ட்டு ஒ ரெண்டு வாரோ லீவ் அடிச்சிட்டு பதிமூனாந் தேதி போலான்னு இருக்கே ப்ரோ மா ப்ரோ
ஒரு மண் நேரோ பிரீடு ப்ரோ ஒவ்வொரு பிரீடு எட்டு பிரீடு ப்ரோ ஒரு நாளைக்கு ஒம்போது மணிக்கு ஆரம்பிச் சி நால் மணிக்கி முடியு அப்டி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா அஞ்சி மணி வர வப்பாங்க ப்ரோ
அ என்ன ப்ரோ சொல்ற அஞ்சி மணி வரைக்கு வப்பாங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ எக்ஸ்ட்ரா டைம் இல்ல அ நடத்துறத டைம் இல்லாட்டி போர்ஷன் முடிக்கலாட் டி அஞ்சு மணி வர லாஸ்ட் டைம்லா புடிக்க ஆரம்ச்சுட்டாங்க ப்ரோ
அ
ஆமா ப்ரோ உண்மையாதா ப்ரோ இஞ்ஜினியரிங் கஷ்டம் ப்ரோ
அட காலேஜ்னா நானா காலேஜ்ன்னா ஜாலியா இருக்குன் நெனச்ட்டுருக்கே
ம்
காலேஜ்னா கஷ்டந்தா
கஷ்டந்தா ப்ரோ
ம்
ஸ்கூல் டைம் ஆனா ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு காலேஜ் அங்க போயர்லா இங்க போயர்லா கட் டடிச்சர்லா அப்டி இப்டிலா சொன்னாங்க
அதாம் ப்ரோ எல்லா நெனச்சோங்க அதா காலேஜ் சேர்ந்தா அங்க ஜாலியா இருக்கு ஸ்கூலோட காலேஜ்ல ஃப்ரீயாயிருக்கலா
ம் ம்
உண்மதா நெனச்சே
வச்சு தண்ணி காட்டுதாங்க ப்ரோ
என்னா காலேஜ்ன்னா செல்லு எடுத்துட்டு போலாம் ப்ரோ ஆனா யூனிஃபார்ம் கெடையாது ப்ரோ அவ்ளோதா ப்ரோ
அதா வேற ஒன்னு கெடையாது
அதுதா ப்ரோ டிஃப்ரண்ட்டு
ம்
மத்தபடி எல்லா ப்ரோ
ம் ம்
என்னா என்னா பண்ணிட்டுருக்கீங்க
சாப்ட போறம் ப்ரோ
சாப்ட போறிங் வீட்ல இருக்கீங்ளா என்ன சாப் ஆ ச்சு வெள்ள வெள்ள எங்காச்சு போறீங்ளா
வெளில போல ப்ரோ வெளில கொஞ்ச நேரொ முன்னாடி இப்பதா வந்தெ ப்ரோ வெளியானந்து
ஆ
வயலுக்கு பேய்ட்டம் ப்ரோ.
அ வயலுக் போனிங்களா ப்ரோ?
ம் ஆமாம் ப்ரோ காலைலியே ஒம்போது மணிக்கிலாம் போனே வெயிலு சரியால வெயிலு இவ்ள் நேரோ வேல பாத்துருக்க ப்ரோ.
அ அப்பதா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சோ இது திருவாரூர் வரைக்கும் போற ப்ரோ.
எங்க ப்ரோ?
திருவாடூரு.
ஏ ப்ரோ என்ன?
அங்க ஃப்ரெண் ஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரெண்டுக்கு ச சட்ட எடுக்கணுமா ப்ரோ.
பெறநாளா ப்ரோ?
பெறந்தநாள் ல்ல சும்மா ப்ரோ ஒரு ஒரு ரெண்டு ரெ ஒரு ஒரு சட்ட ஒரு ரெண்டு டீ டீ ஷெர்ட்டு ப்ரோ எடுக்கலான் போணோ. ஆஃபர் இல்ல ப்ரோ.
ம்.
சும்மாதா அவுனுக்கு வந்து காசு வெச்சிருக்கானா ச சட்ட எடுக்குணுன்னா
ம் ம்.
சேரி வா வாடா போய் போயிட்டு போயிட்டு வர்ணு கூப்ட்டே.
பைக்லியா ப்ரோ?
ஆமாம் ப்ரோ.
சேரி ப்ரோ செரி ப்ரோ. இப்ப கெளம் இப்ப கெளம்பிட்டீங்களா எப்டி?
இல்ல இன்னமேல்தா ப்ரோ கெளம்பி போணு.
சேரி ப்ரோ சேரி ப்ரோ.
இப்ப கெளம்பி போய்டுவ ப்ரோ.
ம் ம்.
அ ப்ரோ இங்க ஒரே வெயில்லா ஒரே ஹெவியா இருக்கு ப்ரோ ஒன்னு முட்ல ப்ரோ.
ம் இங்கியு வெயிலு ரொம்ப ஹெவியா இருகு ப்ரோ.
நவ் அங்கியு ஹெவியா இருக்கா ப்ரோ இதல்லா தாங்க முல்ல ப்ரோ.
நானே ஃபிரிட்ஜ்ல தண்ணிய வெச்சு வெச்சு குடிப்பே ப்ரோ. ஒடம்போட ஹீட்ட கொறைக்க. வீட்ல இருந்தா ப்டி ப்ரோ ஹாஸ்டல்லா போய்ட்டம்னா ஒன்னுமே செய்ய முடியாது ப்ரோ.
ஹாஸ்டல்லாயா ப்ரோ?
ஆமா ப்ரோ.
ம் இதாருக்கு ப்ரோ ஒன்னுமே பண்ணியே முல்ல ப்ரோ.
ம்.
அது இப்ப ஏந்தா வெயிலு. இந்த மாரி ஒருத் ஒரு இதே ஒரு இந்த லைஃபே வந்து ஒரே சேடா இருக்கு ப்ரோ.
ஆமா ப்ரோ.
ரொம்ப இதாருக்கு ப்ரோ. லைஃபே கொஞ்சோ ஒரு அப்டியே ஒரு மாதிரியா இருக்குது ப்ரோ ஏண்டா நம்ப ஒரு எல்லாத்துக்கு ஒரே கடுப்பாவுது எங்க போனாலு ஒரு மாதிரியா டயடா ஒரு மாதிரியா இருக்கு ப்ரோ.
ப்ரோ ஒனகு கோட பிரச்சன இல்ல ப்ரோ எனக்கு எட்டு பிரீடு ப்ரோ. கடுப்பா இருக்கும் ப்ரோ காலேஜ் எல்லா போய்ட்டனா டென்ஷனா இருக்கு ப்ரோ இங்கதா ஃப்ரீயாருக்கே கொஞ்சோ. பரவால்லாம அங்கல்லா போய்ட்டனா ஹை பிரஷர்ல இருப்பம் ப்ரோ. எப்படா காலேஜ் முடியு எப்படா தொலைஞ்சு போவன்னா அப்டின் இருக்குன்டா.
ம் என்னா ப்ரோ சொல்றீங்க அப்ப எப்போ நம்ம வீட்டுக்கு வரோ வீட்டுக்கு வரன்னாங்க
கடுப்பா இருக்கும் ப்ரோ ஒங்களுக்கே அங்க ஒரு மணிக்கு வுட்றதே ரெம்ப ப்ரெஷரா இருக்கு இங்க நாலு மணிக்கு வுடும்ப்ரோ இப்
இங்க நாலு மணிக்கு ரொம்பதா ப்ரோ எப்டி ப்ரோ இருக்கீங்க நாலு மணி வரைக்கு
கடுப்பா இருக்கும் ப்ரோ எ புடுச்சுகிட்டு உக்காந்துருவேம் ப்ரோ ஒரு ப்ரீடு சும்மா ஃப்ரீயா இருக்க முடியாது ப்ரோ இப்ப அந்த எக் அந்த சாரு இப்ப அந்த பிரீயடுகுள்ளச் சார் யாரு வர்லாட்டி முன்னாடியேப் பிளான் பண்ணி வச்சுருவாங்க ப்ரோ
முன்னாடியே ரெண்டு பீரியட் நா சேத்து எடுத்துகிரன்னா ரெண்டு மண் நேரம் ப்ரோ ஒரு பீரியடு
அ ஆமா ப்ரோ
இப்ப ஒரு சாரு லீவு போட்டாங்கன்னா அவுங்ளோட சேத்து பிரீடு அவங்ளோட ரெண்டு ப்ரீடு சேத்து எடுத்துருவாங்க ப்ரோ ரெண்டு பேரு சேத்து எடுத்துட்டாங்கனா ஃபஸ்ட்டு பிரீடு செகண்ட் பிரீடு சேத்து எடுத்துட்டாங்கனா ரெண்டு ப்ரீடு ஒரு மண் நே ரெண்டு மண் நேரோ ஆச்சு ப்ரோ
ம்
கடுப் பாயிரும் ப்ரோ ஒரு மண் நேனே பிரஷராகும் ப்ரோ ரெண்டு பிரீடு வச்சுட்டானா டெஸ்ட்டு வச்சி வுரிச்சி எடுத்துருவாம் ப்ரோ
உருச்சி எடுத்துருவாய்ங்க இங்க அவ்ளக்கு அப்பலா கொஞ்சோ ரொம்ப இதாங் குடுக்க மாட்டாங்க கொஞ்சோ நெருக்கடியா குடுப் ப்பாய்ங்கங்க அதுல வுட்றாய்ங்க ப்ரோ
ப்ரோ உங்ள அடிக்கலாஞ் செய்வாங்களா ப்ரோ பெறம்த்தே
அடிக்கலாம் மாட்டாங்க ப்ரோ
அப்பியேதாம் ப்ரோ கைலா வெக்க மாட்டாங்க ப்ரோ மெரட்டல்தா அவ்ளதாம் ப்ரோ
மெரட்ரல்லாங் கைலா வெக்கலாப் பயப்டுவாய்ங்க ப்ரோ
கைலா வக்க மாட்டாம் ப்ரோ கைலா வக்க மாட்டாம் ப்ரோ
ம்
அதல்லாம் பால்டெக்னிகு அந்த மாரி சைட்லதாம் ப்ரோ கைலா வப்பாங்க இங்கதா நம்மலாங் கைலா வக்க முடியாது ப்ரோ
ம்
கை வைக்கிற அளவுக்கு வச்சாங்கனா ப்ரோ எவனு சேர மாட் னம் ப்ரோ காலேஜ்ல ஆமாம் ப்ரோ
செரி ஓகே ப்ரோ
சேரி ப்ரோ அடுத்த கால்ல சந்திப்போம் ப்ரோ
ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ